ஆ அ எனக்கு கேக்குது மேம் உங்களுக்கு
ஆ நல்ல ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க எப்டி இருக்கீங்க ஆ நல்லாருக்கே வீட்ல எல்லாரு எப்டிருக்
ஆ நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லா நல்லாருக்காங்ளா
ஆ நல்லாருக்காங்க சாப்டீங்ளா
ஆ இன்னு இல்ல ஒம்போது மணிக்கு மேல தா சாப்டுவோமே எங்க வீட்ல எல்லா வேலைக் போயிருக்காங்க வந்தோன்னே தா எல்லாரு சாப்
ம் ஓகே டின்னர் ரெடி பண்லையா அப்ப இன்னு
ம்
கு மேல தா எல்லாரு வருவாங்க எப்டி சொல்றதூ ஒம்போது மணிக்குள்ள எல்லாரு வீட்ல ஆஜர் ஆயிடுவாங்க அத்னால எல்லாரு சேந்து ஒக்காந் சாப்டுவோமா அதூ ஒம்போது மணிக்கு மேலதா சாப்டுவோ நீங்க சம்ச்சுட்டீங்ளா ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா ஹலோ